ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்குங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கேன் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்களா வீட்டு வேலையெல்லாம்
ஆ முடிஞ்சுது உங்களுக்கு
எனக்கும் முடிஞ்சுதுங்க அப்டியே கொஞ்சோ டயர்டாவும் இருக்குது இனி துணி எல்லாம் துவைச்சேன் அதெல்லாம் காய போட்ல பாத்திரம் எல்லாம் கழுவினே கொஞ்சம் வெயில் எடுத்து வச்சிருக்கேன் அத எடுத்து இன்னும் வீட்டுக்குள்ள வைக்கல எல்லாம் அப்டியே பாதி பாதியா வேலையை முடிச்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ள ஒரு சின்ன டயர்டா இருக்குது அஞ்சு மணிக்கு காலையில நேரத்துல எழுந்திரிக்ககத்துனால என்னனு தெரில ஒரு ஒன்பதர பத்து மணி ஆனா அப்டியே லைட்டா தூக்க வருதுங்க உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது இருக்கா
கண்டிப்பா நீங்க சொல்றதேதான் எல்லாத்துக்கும் அதேதான் இருக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனாலயா இல்ல நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக் இருக்கிறதுனாலே என்னங்கிறது தெரியல ஆனா ஒரு டைம் ஆச்சுன்னா ஏதாவது வேற வேலை பார்த்துட்டு ஓடிஆடி வேல பார்த்துட்டு இருந்தோம்னா தெரியரதுல்ல உட்காந்தபடியா ஏதாவது பண்லா சேரி நம்ம ஏதாவது ஆபிஸ் ஒர்க் பார்க்கலாம்னு உட்காந்தோம்னாலே அப்டியே ஒரு பயங்கரமான ஒரு தூக்கோ எங்கிருந்துதா வரும் தெரியாது வந்துருது
ம் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா இந்த நமக்கு நான் நினைச்சுக்குவே நான் லேசு நினைச்சுக்குவே அப்டி கெடையாது பட் தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆயிற நானு ஒருவேளை அஞ்சுமண் நேரம் கண்டினியூவா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ஒன்போது நாலு ஒரு மண் நேரோ பக்கம் கிட்டத்தட்ட நின்னே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோ அதனால பாடி டயர்ட் ஆகுது மென்டலி நம்ம ரொம்ப டயர்ட் ஆகுறோம்னு நெனைக்கிறே அதனாலதா அந்த தூக்க வருதுன்னு நெனைக்கிறேன் இல்லைங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆ அது வந்துட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா பிரிஸ்க்காவே இருக்காங்க இன்ன ஓடி ஆடி வேல பாத்தாலுமே இப்போ வந்துட்டு ஆஃபீஸ் போறவங்கல்லா பாத்தீங்கன்னா வீட்ல அவ்ளோவு வேல பாத்துருப்பாங்க பஸ்ல அவ்ளோ ரஷ் அவ்ளோ இதுல போவங்க ஓடி போய் அங்க போய் உக்காந் ன்மே அதே ஒரு பிரிஸ்க்லயே இருக்காங்க பாத்தா அவங்க எடுத்துக்குற ஃபுட்டுன்னு சொல்லலா அவுங்க ஹெல்தியா இருக்கனாலு சொல்லலா அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தா ஒருமா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எங் கூட ஒர்க் பண்ண பொண்ணல்லா பாத்தா வீட்ல அவ்ளோ பெருசா வேலருக்காது அது பாத்தா அப்டியே பயங்கரமா தூங்கி தூங்கி வழியு ஆஃபிஸ் வந்து உக்காந்தாலே அப்பறமாபாத்தா அதுக்கு ஹெச் பி ரொம்ப லோவாருந்தது
ம் செரிங்க என்ன கம்மியா இருந்ததுங்க புரியில
அயன் அயன் ஹீமோகுளோபின்
ஓ ஹிமோகுளோமின் ஹெச் பி ஓ செரி செரிங்க ஓ அதுக்கு ஷார்ட்டா ஹெச் பிம்பாங்ளா
ஆமா ஆமா
ஓ செரிங்க செரி செரி ஓகே செரிங்க செரி செரி நம்ம எப்படிதா லைஃப வந்துட்டு ஒரு கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுன்னே தெரிலீங் நா கூட ஒரு யூடியூப்ல பாத்த நானு ஆ சின்னதா காலையில அஞ்சு மணிக்கி எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரோ இல்லன்னா ஒரு மணி நேரோ ஒதுக்கிடுங்க அப்டின்னு சொன்னாங்க அந்த ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ஒர்க் தா நமக்கான வேல மட்டுதா பண்ணிக்கணு வீட்டு வேலைகள்லா பாக்க கூடாது அவுங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தியானோ பண்ணணு யோகா பண்ணணு ஒரு சின்னதா பாடி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ளெக்சிபளா வச்சிருந்தா மட்டு தா உங்கனால வந்துட்டு ஆ கொஞ்சோ வயசாகும் போது வந்துட்டு சிலர்னா கால் வலிக்கிது முட்டி வலிக்கிது இந்த மாரி பிரச்சனைகள்லா வராம இருக்குங்களாமா ஏன்னா அப்பெல்லா கொஞ்சோ சத்தான உணவுகளா இருந்துச்சு ஆ பாட்டிகள்லா எம்பது வயசுலயு காட்டு வேலைக்கி போறதெல்லா நா நறைய பாத்துருக்கே ஆனா நமக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசுதா ஆகுது இப்பவே நம்மனால வந்து பாத்தீங்ன்னா வீட்டு வேலைங்லே நின்னு பாக்க முடியறது கெடையாது ஒடனே முட்டி வலிக்கிது டயடாருக்கு எங்க அம்மாலா இந்த பத்து மணிக்கி தூக்கோ வருது அப்டி தூங்கணுன்னு சொன்னதே கடையாது அதெல்லா சொல்லியிருக்காங்களாமா எப் பவு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது எனக்கு இந்த மாரி இருந்துருக்கு அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா நமக்கு பிரெக்னன்ட் ஆனதுலருந்தே இப்டித்தா இருந்துட்டுருக்கு டெலிவரி ஆயி அஞ்சாறு ஏழு வருஷோ ஆயி போச்சு ஆனாலு இன்னுமே நமக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது அந்த பத்து மணி ஆனா காலையில வர மசக்கைனு நா நெனைக்கிறே அது இன்னு நம்மள விட்டு போகற மாரி தெரியில ஏன்னா நம்மளால வந்துட்டு ஹெல்தியான ஒரு லைஃப்ப வந்துட்டு லீட் பண்ண முடியறதுல்ல நமக்காக எடுத்துக்க கூடிய உணவாருந்தாலு செரி ஆ ஒரு எக்சைஸா இருந்தாலு செரி நம்மள மென்டலி வந்துட்டு ஸ்ட்ராங்கா வெச்சுக்கக்கூடிய விஷ்யங்கள் எதுவுமே வந்துட்டு லேடிஸ் செய்யறதே கடையாது ஏ இன்ஃபேக்ட் சொல்ல போனா காலைல போட்ற கொண்ட நைட்டு தூங்கும் வரைக்கும் தலையிலேயே தா அப்டியே தா வச்சிருப்போ அது என்ன தொடச்சி சீவணு புடிக்கணு ஒரு செல்ஃப் கேருங்றது சுத்தமாவே இல்லாம போயிருச்சு இல்லிங்களா
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா என்ன ஒரு ஒர்க் அவுட் பண்லா ஒரு ஜிம்மு அந்த மாரி ஏதாவது என்ன பிளான் இருந்தாலுமே அத வந்துட்டு கண்டினியூவா நம்மனால ஃபாலோ பண்ண முடியாதுன்னே சொல்லா ஆ நீங்க சொல்ற மாரி தா அப்டி ஒரு மண் நேரம் ஒதுக்கணுன்ற இதுக்கு போன மாசம் ஜிம் ஜாயின் பண்ணயாச்சு து அப்ப என்னன்னா ஸ்கூல்லா கெடயாது இப்ப ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க அதனால பிரச் ச்சன இல்லாம இருந்தது ஒரு சிக்ஸ் டு செவன் அப்டிங்கறது ஒன்னும் பெரிய விஷ்யோ இல்ல ஆனா இப்ப அந்த சிக்ஸ் டு செவன்ங்கிறது வந்து ஒரு கோல்டன் டைம் அந்த டைம்க்குள்ள நம்ப வீட்ல எல்லா வேலயு முடிக்கணு கொழந்தைகள கெளப்பணு அ இருக்குற வேலைகள்லா முடிச்சா தா நம்ம ஒரு எட்டு மணிங் போது வேன்ல வெச்சு அனுப்ப முடியும் அதுனால அதையும் கட் பண்ணிட்ட போன மந்த் ஜாயின் பண்ணியிருந்த இந்த மந்த் ஓகே வேண்டா அ நம்ம எதாவ்து வீட்லே பண்ணிக்லா அந்த மாரி பிளான் ஆயி போச்சு செரி அது வீட் ட்ல பண்றது எந்த அளவுக்கு இதா இருக்குன் எனக்கும் தெரில வீட்ல கண் கண் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவோமானு தெரியாது ஆனா அதுன்னா நம்ம பே பண்ணிருக்கோம் வேற ஆப்ஷன் இல்ல போகணும் போகலின்னா அங்க இருக்கற மாஸ்ட் திட்டுவாங்க ஏன் வர்ல எதுக்கு வர்ல வெயிட் லாஸ்க்கு தான வந்திங் க ஏன் என்னாச்சி அந்த மாரி கேள்வி கேப்பாங்க அவுங்க சொல்ற டயட் ஃபாலோ பண்ணும் வீட்லங்க போது நம்மளோட இஷ்டம் தா செர் நம்ம அப்றம் பாத்துக்லா மெயின் ரீசன் நம்ம டைமுக்கு சாப்டாதது தா வெயிட் கெயின் ஆகறதாகட்டும் நம்ம டயர்ட்னஸ் ஆகட்டும் எல்லாமே எல்லாமே அந்தந்த டைமுக்கு எயிட் தேட் டி லந்து நைன் குள்ள மேக்சிமம் நைன் குள்ள சாப்ட்றனும்ங்றாங்க நம்ம வந்து காலைல சாப்றதே பதினொன்னு பன்னெண்டு மணிக்குதா சாப்புறோம் இங்க போயி்ட்டு மத்தியானம் சாப்புறது நைட் சாப்புறது ஆ மதியானம்னா டுவெல் தேர்ட்டி டூ ஒன்னுக்குள்ள சாப்புன்னுங்குறாங்க அதுக்கப்புறமா அந்த மீன் டைம்ல ஒரு அ எய்ட் தேட்டி டு நைன்குள்ள சாப்ட்டு அதுக்கப்பறம் ஒரு ஜூஸு அதுக்கப்பறம் மத்தியானம் மத்தியானம் முடிச்சோன்னா த்ரீயோ க்ளாக் மறுப்டியும் ஒரு ஜூஸ்சு அதுக்கப்புறமா ஈவினிங் டின்னரு அதே மாரி தா நைட் டின்னர் ஒரு செவன்லந்து எயிட்டுக்குள்ளங்றாங்க எதுமே நம்ம வந்துட்டு நம்மளா எடுக்கும் போது நம்மளுக்கு தான் அப்புறம் பாத்துக்லா அப்புறம் பாத்துக்லா கொழந்தைக்கு இத பண்ணுமா வீட்ல இருக்கவங்களுக்கு அத பண்ணுமா எதையாவ் ஒன்னு பண்ணிக்கிட்டே தா இருக்கிற மோது நம்முளுக்குன் சொல்லிட்டு நீங்க சொன்ன மாரி ஒரு செல்ஃப்கேர் எடு த்துக்கவே மாட்டேங்கன் சொல்லா இல்லிங்ளா
ஆமாங்க கண்டிப்பா நம்மள வந்துட்டு செல்ஃப் கேரு பண்ணிக்கிறதே கெடயாது நானும் உங்கள போலவே தா நீங்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ணீங்க நா எங்க பையன வந்துட்டு யோகா கிளாஸ்ல விட்ருக்கே அங்க வந்துட்டு வள்ளி கும்மி நடனம் வந்துட்டு இப்ப லேடிஸ்க்கு நாங்க எடுக்குறோம் அப்டிங்கற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ ஆள் அட்மிஷன்க்கு எல்லாம் ஃபீஸ்ஸல்லா கட்டி ஜாயின் பண்ணிட்டே ஆனா நெக்ஸ்ட்டு மந்த் ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களாமா ஏன்னா ஆள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அப்டின்னு நா யோகா ஜாயின் பண்லான் நெனச்சே ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கறனால வள்ளி கும்மி இதுக்கே சேந்துட்ட ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு யோகா மாரி தான நல்லா இருக்கும் சொல்லி போட்டு அதுல ஜாயின் பண்ணிட்டேங்க ஆனா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அத நெனச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு அவங்க வந்துட்டு மார்னிங் பேஜ் வரீங்ளா ஈவ்னிங் பேஜ் வரீங்ளான் கேட்டாங்க அதுக்கே நா என் பையனுக்கு அடுத்த மாச ஸ்கூல்ங்றது ஞாபகமே இல்லாம மார்னிங் போயிர்ல்லா கொஞ்சோ ஹெல்த்திலியா இருக்கும் பிரிஸ்கா இருக்கும் இந்த காலையில கிச்சன்ல இருந்து நிக்கற்துல இருந்து தப்பிச்சர்லா எங்கள்லா எங்க மாமியார் தலைல கட்டிட்டு போயிர்லான் யோஸ்ச்ச கடசில பாத்தா நெக்ஸ்ட்டு மந்த்ல இருந்து ஸ்கூல் ஸ்டாட் ஆகுது ஐயய்யோ இத யோசிக்காம மார்னிங் பேஜ் வேற எடுத் துட்டமே அப்டின் வேற யோஸ்ச்சுட்டே இருக்க எனா ஒன்ஸ் ஒரு செட்யூல் போட்டாங்க அப்டினா திரும்ப வந்துட்டு எங்க இப்டி சேஞ்ச் ஆறீங்க அது இதுன்னு எதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு யோஸ்ச்சே இப்ப எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு நா ஜாயின் பண்ணதுகு தப்பா போச் சோ அப்டிங்கிற மாரி இருக்கு அதாவ்து ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறோ நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு மணி நேரோ க்ளாஸ்க்கு போறதுக்கு கூட நமக்கு அவ்ளோ ஒரு என்ன சொல்றது அந்த இது அமைய மாட்டிகுது நாம போலான் நெனச்சாலு நம்மளோட சுச்சுவேஷன் நம்மள வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடமாட்டேங்குது அப்டி இருக்கு நீங்க வேற ஜிம்முக்கு வேற காலைல வேற டைமிங் இருக்கு எப்டிதா ஒர்க் அவுட் பண்ண போறீங்கனே தெரில
இல்லிங்க அது ஒன் மந்த் முடிச்சுட்டே எனக்கு ஃபைவ் கேஜி லாஸ் ஆச்சு ஆக்சுவலி சொல்லப்போனா செவனு டூ கேஜீ செவன் லாஸ் ஆச்சு டூ கெயின் ஆய்டுச்சு அ ஒரு அஞ்சு கிலோ பக்கோ குறஞ்சுது போன மந்த்து ஃபுல்லாவே போன நானு அதுக்கப்புறோ இந்த போன இருவத் தி எட்டு போல ஜாயின் பண்ண இந்த இருவத் எட்டு வந்துருச்சு இப்பதா இன்னிக் இன்னிக்குதா சேரி ஓகே போதுங்கறமாரி முடிச் ட நானே எதுமே சொல்ல அப்டியே இது பண்ட்ட இதுல இன்னில இருந்து நீ வீட்லயே பண்ணிக்லா நம்மளே நம்மளோட எதாது யூட்யூப் பாத்து பண்ணிக்லா ஆல்ரெடி என்னென்ன ஒர்க்கவுட் சொல்லி குடுத்தாங்ளோ அதல்லா மைண்ட்ல இருக்குல அத வெச்சு பண்ணிக்லாங்ற மாரி ஸ்டாப் பண்ணிட்ட நானே ஆனா ஒடனேவு ஸ்டாப் பண்ண கூடாதா ரெகுலரா பண்ணிட்ருக்கணுமா இல்லினா பயங்கரமா வெயிட் கெயின் ஆய்ருமா
ஆ ஆமாங்க ஒர்க் அவுட்னாலே அப்டித்தா யோகாலருந்து எக்ஸ்ச்சைஸ் வரிக்கு எல்லாமே அப்டிதா எதுமே நம்ம மசில்ஸ வந்துட்டு அ என்ன சொல்றது லூசா இருக்கிற மசில்ஸ வந்துட்டு டைட் பண்ணிதா வெச்சுக்குமோ தவர ஆ ஜிம் ஒர்க் அவுட் எதுமே வந்துட்டு நம்ம வெய்ட்ட வந்துட் லாஸ் பண்ண வெக்காதுங்ளாமா அதாவ்து ரொம்ப லூசா இருக்குற மசில்ஸ டைட் பண்ணி வெச்சுக்கு அப்டின்தா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டு ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணனு அப்டினா ஃபுட்டுலதா வந்துட்டு நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கணு ஆய்லி ஐட்டமா சுகரலா விட்டுட்டீங்க அப்டின்னாலே நமக்கு வந்துட்டு ஒடம்புல இருக்குற பாதி கொலஸ்ட்ரால் கம்மியாய்ருமாமா சோ அந்த மாரி எதா ட்ரை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட நானு எ பைய பொறந்ததுக்கப்பறோந்து ஆ டயட்டு டயட்டுதா வீட்ல சொல்லிட்ருக்கே ஆனா ஒரு கிலோகூட கம்மியாகவே மாட்டேங்கிறே எப்டிதா எனக்கு தெரியல இதே மெ ஒடம்பு வந்து மெயின்டெய்ன் ஆய்ட்ருக்கு சேரி சின்னதா வாக்கிங் போலான் யோஸ்ச்சு வாக்கிங் போன பாத்தா லெப்ட் சைடோட உள்ளங் கால் வந்துட்டு பாதோ என்னால நடக்கவே முடில அந்த அளவுக்கு பெயின் ஆய்டுச்சு டாக்ட்டர் போய் என்னன் கேட்டா மசில்ஸ் போயினு உங்களுக்கு ஆ அவ்ளோ ஸ்ட்ரென்த் இல்ல உங்க ஒடம்புல அப்டிங்கிறாங்க ஆனா எங்க வீட்டுக்காரு உ ஒடம்புல ஸ்டென்த் இல்லன் சொல்றாங்க நீ பாக்குறக்கு நல்ல ஹெல்தியா இருக்கிற மாரிதான இருக்கு அப்டிங்கிறாங்க ஆனா உண்மைலுமே வந்துட்டு நம்ம பாக்கதா ஹெல்தியா இருக்குறோ பட் ஒரு ஒன் வீக்தா வாக்கிங் போய்ருப்பே உடனே எனக்கு மசில் பெயின்லா வந்துருச்சு அதாது என்ன சொல்றது நம்ம அந்த அளவுக்கு ஹெல்தியா இல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கறது இல்ல திடீர்னு ஒர்க் அவுட் அது இதுன் ஸ்டாட் பண்ணோம்னா நம்ம ஒடம்பு வந்துட் அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது ஃபஸ்ட் எடுத்தோனுமே பெயின் தா வந்துடுது அதனால சரின்னு யூடியூப் பாத்தப்போ நீங்க ஹெல்த்தியா வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கங்க அப்டிங்ற மாரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு செரி பாப்போங்க திருப்ப ஒங்களுக்கு நா கால் பண்றே ஓகேங்க
பாய்